ஹலோ
கேக்குதுங்களா
கேக்குது வணக்கம்
ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணி ட்டு இருக்கீங்
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே இன்னைக்கி ஆக்சுவலா அண்ணா கல்யாணோ அ கொஞ்சோ பேசிருக்காங்க சோ அதுக்காக நாங்க ஷாப்பிங் எல்லா போயிட்டு வந்தோ ரொம்ப டயர்டா வீட்டுல நா சாப்பிட்டு இ நல்லாதா தூங்கணு நீங்க என்ன பண்ணிங்கே நீங்கள
நானுமே வந்து நெ நெறயா ஷாப் அண்ணா கல்யாணத்துக்கு என் என்னம இருக்கீங்க எதனா ஐடியா இருக்குங்களா
ஆ நைட்டு ரிசப்ஷன்க்கு லெகங்கா மார்னிங் சேரீ ஆ கல்யாணத்துக்காக சோ அதனால கலெக்ஷன்ஸ் எல்லா எப்டி இருக்குனு பாத்துட்டு இருக்கே
அப்டிங்களா இப்ப எல்லாருமே அந்தா ந்த மாரிதாங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆ வந்து ஒரு மாரி ட்ரெஸ்சு பாபம் கலாச்சாரத்துக் கேத் த மாரி அது ஒரு நல்ல விஷயோ அத பாக்க வந்து குளிர்ச்சியா இருக்குங்க
ஏன்னா பாரம்பரியமா கல்யாணத்துக்கு பொடவைதா கட்டணுனு சொல்றாங்க அ லாங் ஃப்ராக்கு அந்த மாரில்லா எதுவு போட விடமாட்டேங்கறாங்க அழகா பொண்ணு மாறி கல்யாணத்துக்கு நில்லு அப்டின்றாங்க அதனால பொடவ பாத்துட்டுருக்கோ
ஆமா ஆமாங் இங் கரெக்ட் காலேல வந்து நம்ம பொடவ கட்டம் போ அத ஒரும அ நிகழ்வுனால நம்மள அதுக்கு வந்து பல்லோ எடுக்குற புகைப்படங்களும் சேரி நம்மள்ள வந்து நேர்ல பாக்குறோங்க யா ராந்தாலுமே இது அ ஒரு பாரம் பரியமா ஒரு கெடைக்கிற சந்தோஷமே வேற அம் இந்த பக்கோலா நெறைய வந்து இது இப்ப வந்து பாத்ருக்க கடைங்க ல நெறைய இந்த சிப்பேட்டன் ஒரு ஏடிட்டின்னா ரொம்ப வந்து இந்த அ நா சினிமா ஆக்ட்ரஸ்ஸு அவங்களுடைய ய சங்ள அந்த மாதிரியான அவுங்க வேக்கள் எல்லா வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கே வந்துகே எதன்னா அ இந்த கம் மி ரேட்டு தெரிஞ்சா எனக்குமே நீங்க சொல்லலாமே
கண்டிப்பா இருக்கு இங்க சவுக்கார்பேட்ட பக்கத்துல இருக்கு ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்கு அங்க வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா லெகங்காவு நல்லா இருக்கு நீங்க சொல்ற மாரி ஆ சீரியல் நடிகைகள் அப்றோ படத்துல நடிக்கிற நடிகைகள் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லா இருக்கு வெல கம்மியாவு இருக்கு ஆ கலெக்ஷன்ஸு நெறைய இருக்கு பாக்குறதுக்கு எதுக்கு எது எடுக்கறதுன்னே தெரில ரொம்ப கொழ கொழப்பமா இருக்கு அந்தளவுக்கு கலரு நெறைய இருக்கு நல்லாருக்கு பாக்கறத்துக்கு எடுத்து நெறைய எடு க்குலா போல தோணுது அந்த அளவுக்கு இருக்கு கலெக்ஷன்ஸ்லா
ஆ சொன்னீங்க ஆ நானு சொன்னோனுமேதா எனக்குமே ஞாபர் ருக்கு அங்க வந்து நானு ஒருரு ஒரு ஆடை அது வந்து என்னனா எனக்கு கொ கொஞ்சோ வந் வந்து நா வந்து அப்படியே போ ட்ற மாரி ஆடைய வந்து பாத்தனா நம்ம வந்து தச்சி ஆடையத்தா நா வந்து வாங்குன ஒடனே வேணுன்றதுக்காக் நாங்க போ ப்போ வந்து பாத்தீங்னா ஒரு கடைய எங்க எனக்கு வந்து சில நம்மளுக்கு வந்து சுடிதா தாரு அ பிளவுஸ்மே நாங்க தெ தெ ச்சி தருவோ சேரி நானு ஒரு பயத்துலதா அவங்க கிட்ட போய் குடு ஆனா வந்து பாத்தீங்னா ஆ அவங்க வந்து தச்சி குடுத்துருந்தாங்க எனக்குமே ரொம்போ சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த அந்நே ஒ ஒரு பத்து நாள் இழுப்பா பாங்க அதத்து வந்து அ சீக்கிரமா குடுத்ரு வே எனக்கு ஆயிடுச்சிங்க நீங்க அந்த மாதி ரி நெறைய உங்களுக்கு துணி கடையே ரிலேட்டடா எதனா தெரிஞ்சுமே
கண்டிப்பா கண்டிப்பா நானுமே வந்து கல்யாணத்துக்கு நைட்டு ரிசப்ஷனுக்காக தாவணி எடு க்கறதுக்காக போனே ஒரு ரெண் கடைக்கு போனே எனக்கு ஒரு கடேல ரொம்ப கலெக்ஷன்ஸ்லா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஆ ஒரு மு நாலு கலர் எடுத்தே அதே ப்ளூ கலர் கொஞ்சோ புடிச்சிருந்தது அதனால அந்த டிரஸ் மட்டு எடுத்து அங்கயே ஸ்டிச்சிங் மாரி நீங்க சொன்ன மாரி ஒன் ஹார்லயே பண்ணி குடுத்துட்டாங்க எல்லாத்தயு ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு கலெக்ஷன்ஸ்லா நெறைய நல்லா இருந்தது அதே மாரி குடுக்கத்துக்கு எல்லாத்துக்குமே வேற பொடவெல்லா எடுத்து அங்கே எல்லாமே பாத்து எடுத்துட்டோ ஸ்னேஹாக்கா சொல்லுவாங்கல்லே சாரீஸ் இருக்கு அந்த மாரி அதெல்லா வந்து நெறைய இருந்துது பாத்தோ புடிச்சிருந்தது நெறைய எடுத்தோ நாங்க ஃபேமிலியோட
சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங் நா ம் பொடவையில வந்து தறி என்னென்ன வந்து பிரபலம் மா இருக்கு அத விரும்பி வாங்குவாங்க அந்த வகையி ல்ல பாத்தீங்கனா வந்து பாத்தீங்கனா நெறைய இந்த பட்டு வாங்குறாங்க அது கல்யா யாணத்துக்கு நமக்கு வந்து ஒரு அ அழகாகவும் இருக்கு அது இல்லா ம்ம பாத்து இந்த ஆ அது அந்த அ அந்த தையல் தொழில்லா செய்றாங்கலா
ஆ
அவ்ங்க ஒளியில இருக்குல பொடவ நெய் அது எல்லாமே நம்ம எதோ ஒரு வகை இதுல வந்து ஊக்கம் நெறைய தொழில் வந்து அ வா வளரு லாபம் கெடைக்கு சோ இது எப்போமே வந்து ம் பயன்படுத்துது உபயோகம் பண்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலா அப்ப காட்டன் பொவைங்களு நெறைய வந் து நம்ம உடுத்து மோது அத நெசவு செய்யு நெசவா ளிங்களுக்கு அ இந்த மாரி விஷ்யங்கள் வந் ந்து இருக்கு நா எந்த ஒரு துணியோட ஒன்ன போட்டுக்கும் மோது செரி அப் அப்ப வந்து இந்த அ ட்ரஸ் ட்டு செய்யுமோர் மனசுல வெச்சுட்டு இதனால் அ யாருனா பயனு பயனாடது யோசிக்ணுங்க
அதே மாரி கல்யாணத்துக்கு வந்து பேரு வெச்சு பொடவைன் வந்தா நேஞ்சு குடுக்குறாங்க இப்ப ஃபோட்டோஸ் வெச்சு உ பொடவ நெஞ்சு குடுக்குறாங்க நீங்க அதெல்லா கேள்விப்பட்டீங்ளா
ஆ ஆமா ஆமாங்க நானு மே கேள்வி
அதே மாரி எ ஃப்ரெண்டு வீட்ல கூட பொட பொடவ நெய்வாங்க அந்த நூல்லலா வெச்சு பொடவ நெய்வாங்க அதெல்லா நா வாங்கி தெச்சிருக்கே பட்டுக்பொடவ தெச்சிருக்கே கொழந்தைங்களுக்கு அந்த துணி வாங்கி அப்றோ லுங்கிலா வெச்சு இது பண்ணி நெய்வாங்க லுங்கிலா கூட வாங்கிருக்கோ நல்ல காட்டனா சுத்திகரிக்க பட்ட இதுவா நல்லா இருக்கு ரொம்ப நாளு ஒழைக்கு நல்லாருக்கு வாங்குனா எங்க ஊர் சைட்ல இந்த கிராமத்துலலா வந்து நெய்வாங்க நாங்க அங்கெல்லா வாங்கிருக்கோ நீங்களு அந்த மாரி வாங்கிருக்கீங்ளா
அதுவாவே வந்து பாத்தீங்கனா இந்த அம் ரொம்ப புடிக்கு ஆனா நா எப்பவு வாங்குனா அ வாங்குவே அ அ வாங்கிப்பே ஆனா வந்து பாத்தீங்னா வந்து இந்த மாதிரி நெசவு செய்ய இருக்காங்க ஏனா எங்களுக்கு வந்து நாங்க கல்லூரி ல்லூரி காலத்து ஒரு விஷ்ய வந்து ஆ இந்த மாதிரி வந்து தொழில் செய் உடைய எடத்துக்கு வந்து போயி அ அத ஒரு அ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வந்து பண்ணி இய தகவல் எல்லா வந்து எழு எழுதி குடுக்கும் போது அவங்க அதுக்கு நம்மளுக் வந்து இந்த மணி இந்த மாதிரிதா வந்து நா வந்து அ அது அப்புறோ இந்த நெசவு நேர்லே போய் பாத்திருக்க அதெல்லா ல்லா பாக்கும்து ஒரு கூடன்னு வெளிய போய் வாங் குறோ ஆ எவ்ளோ வந்து ஒரு அ ஒரு பான செய்ற தொழில்ல கு குட பானைய அழகா கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு தெறம வேணு அது அவங்க போ இருப்பாங்க அத பழக்கி இருப்பாங்க அதனா தா சரியான முறைல வந்து அவங்ளுக் கெடைக்குது நேர்ருக்கே ஆ அது அது வந்து பயிற்சியு அவங்க பெற்றுக்கவே தா அவ் அவ்ளோ ஆ அத பா பாக்குமோதுன்னு செய்யுமோது அவங்ளுக்கு ஒரு சந் ந்தோஷமா மத்த வகைல பாத்தீங்கன்னா ம மத் மத்தவங்ளும் எம்மே ஊக்கப்படுத்துதுனால அவுங்க அப்டியல்லா பினான்சியலா வு செரி நேர வந்து வாய்ப்புகள் இருக்கு ங்க
ம் சரிங்க நானு நெறைய பாத்துருக்கே வந்து அ கோப்பாங்க அது மால கோக்குறாங்கல்ல இல்லக்கா அதெல்லாமே கூட ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாமே நா நெறைய பாத்திருக்கே ஒவ்வொரு உழைப்பிலுமே அவ்ளோ கஷ் ஒவ்வொரு ச விட் பண்றாங்கல்ல தா சாதிக்கிறாங்களே அவங்க பின்னாடி ரொம்பவே உழைப்பு இருக்கு அதனால அத பாத்து தா கத்துக்கிட்டேனே
சொன்னீங்க நெறைய தகவலு ரெண் டு பேரும் ப மேற்கொண்டு தகவல் பகிர்ந்துக்லா எங்காது
நன்றி மிக்க நன்றி
நன்றிக்கா